சொல்லுங்க வணக்கோ வணக்கம்
நல்லார்க்கீங்ளா
அ நல்லார்க்கே
ஆ சாப்பிட்டீங்ளா ஒர்க் ஏதா கெளம்பிட்டீங்ளா
ஆ இல்லல்ல ல்ல அவனுக்கு இன்னக்கி கொஞ்ச வேல இல்ல
ஓகே
ஓகே எத பத்தி பேசலாம்
ஆ ஒங்களோட இது சைல்ட் வுட் மெமரிஸ் பத்தி சொல்லுங்க
ம் இல்ல நீங்க ஸ்டாட் பண்ணுங்க நீங்களே சொல்லுங்க
ஆ எனக்கு வந்து பாத்தீங்னா எனக்கு வந்து சைல்டுஹுட் மெமரி எனக்கு இந்த ஸ்கூல் லைஃப் புடிக்கும் சின்ன பசங்ளோட அந்த ஃபிப்துலே ஆ ஃபஸ்டாண்லந்து ஃபிப்து வரைக்கு அது சரியா ஞாபகம் கெடயாது ஆனா அந்த ஃபிப்துக்கு மேல இருக்கு பாத்தீங்ளா அதுலருந்து ஒரு டென்த் வரைக்கும் இருக்கு அந்த சைடு இருக்கும்
ம் ஓகே
அதுல்யு வந்து பாத்தீங்னா அந்த டென்த்ல எல்லாம் வந்து பாத்தீங்னா ரொம்ப ரொம்ப புடிக்கும் தா எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ஸ் வந்து பா நா ஒரு நாலு பேரு இருக்காங்க நாலு அஞ்சு பேரு அஞ்சு பேரு என்னோடய ஃப்ரெண்ஸூ சோ நாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கனா ஒன்னாதா நாங்க சுத்திகிட்ருப்போம் கேங் போ மாட் நா ரொம்ப கட் அடிப்ப நா க்ளாஸ்லா வந்து பாத்தீங்கன்னா
கட் எப்டி கட் பண்ட்டு என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் விட்டு வெளிய போய்டுவீங்ளா
அ ஸ்கூல்குள்ளயே தா இருப்போம்
ஸ்கூல்குள்ளயே கட் அடிஷ்ந்தா கண்டுபுடிக்க மாட்டாங்ளா
அது பாக்க மாட்டாங்க ஏ பெரிய க்ரௌண்டா இருக்கும் பெரிய ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா
ம் ம் ம் ம்
அதுனால வந்து பாத்தீங்னா அப்ப வந்து பாத்தீங்னா டீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க எங்ளுக்கு வந்து டென்த்லைலா வந்து பாத்தீங் வச்சுக்கங்களேன் டீச்சர்ஸ் கொஞ்சொ கம்மியா இருக்கற்னால ஆ ரெண்டு செக்ஸனுமே வந்து பாத்தீங்னா ஒரே க்ளாஸ் ரூம்லதா உக்கார வெச்சிருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்னா எங்ளோட க்ளாஸ் ரூம்லே வந்து பாத்தீங்க எப்டி ஒரு நூத்திபத்து பேர் உக்காந்துருப்பாங்க சோ நூத்திபத்து பேருக்கு உக்காந்துரு இருக்கும்போது வந்து பாத்தனா யாரும் அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க ஆ உள்ள க்ளாஸ்ல வந்தாலே பாத்தீங்னா ஃபுல் க்ரௌடா இருக்கும்
ஓகே ஓகே
அதுனால வந்து எது கண்டுக்க மாட்டாங்க
ம் ம் ம் புரியுது
ஸோ ஃபஸ்ட ஃபஸ்ட் பீரியட் மட்டு தா வந்து நா வி க்ளாஸ் ரூம்லே இருப்பே ஏனா அந்த லு பீரியட்ஸ் வந்து பாத்தீங்னா எனக்கு வந்து பாத்தினா ஃபஸ் பீரியடுக்கு எங்க அப்பா தா வருவாரு க்ளாஸ் டீச்சர் அதுனால நா இல்லைனு வெச்சுக்கங்ளே எங்க அப்பா நோட் பண்ணுவாருல்ல ஆமா ஸ்கூலுக்கு வந்த பிள்ள எங்க க்ளாஸ் ரூம்ல இல்ல அப்டின் சொல்லிட்டு அவர்ட்ட மாட்ட கூடாதுல்ல அதனால அந்த ஒரு பீரியட் மட்டு தா இருப்பே அது அட்னன்ஸ் குடுக்கறதுக்காக
ஆனா இப்ப மிச்ச பீரியட்ல பாத்துர மாட்டாங்ளா உங்க அப்பா உங்கள ஸ்கூல்குள்ள எங்யாச்சு பாத்துடாங்னா என்ன இங்கே
அந்த மாரி அந்த மாரி சிக்க மாட்டோமே
எப்டி எப்டி அவங் போற வழில எங்யுமே
இல்ல அவுங்க வந்து பாத்தீங்னா க்ளாஸ் முடிஞ்சிருச்சு அப்டினா அவுங்க போய் வந்து ஸ்டாஃப் ரூம்ல தா ஒக்காருவாங்க
ம் ம் ம்
ஸ்டாஃப் ரூம்ல உக்காந்துபாங்க அவங்களோடய பே க்ளாஸ் இருந்தா மட்டுந்தான வெளிய வருவாங்க சோ மத்தபடி எல்லா ஸ்டாஃப் ரூம்ல தா இருப்பாங்க அது ஒண்ணும் பெரச்சனல்ல பெரிய க்ரௌண்டு ஆ ஃப்ரண்ட் சைட்லயு பெரிய க்ரௌண்ட் பேக் சைட்லயு பெரிய க்ரௌண்ட் எல்லா பக்கமு க்ரௌண் நெறயா இருக்குமா அப்போ வந்து ஃபுல்லா மரங்கள ஜ ஜாஸ்தியா இருக்கும்
சேர் சேர் சேரி நீங்க கேர்ள்ஸ் ஸ்கூலோ
இல்ல பாய்ஸ் கேள்ஸ் எல்லாமேதருப்பா
ஓகே ஓகே ஓகே ம் ஓகே ஓகே ஒ
கவொர்மென் ஸ்கூல்ல வந்து கேல்ஸ் மட்டு கெடையாதுல்ல இப்ப இருக்கான் தெரியில எனக்கு பட் முன்னாடி
கெடயாது ஆமா ஆமா பெய்டட் ஸ்கூல் தா தனியா இரு
ஆமா சோ அப்ப வந்து பாத்தீங்னா க்ளாஸ் ரூம்லயே ஒக்காரவே மாட்டே அந்த பஸ்ட் பீரியடுக்கும் செகண்ட் பீரியடு வந்து பாத்திங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் ஒன்னு ஒரு டீச்சர் வருவாங்க அவுங்க வந்து பாத்தீங்கன்னா அவுங்க ஆக்சுவலா வந்து சயின்ஸ் டீச்சர் சோ செகண்ட் பீரியட் வந்து பாத் பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷு அ சாரி தேட் பீரியட் இங்கிலீஸ் வரும் சோ இங்கிலீஷ்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் நானே அதையு எடுக்கறேன்னு சொல்லி ரெண்டு பீரியடும் ஓக்கார வச்சிக்குவாங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷ்னா இருக்குமா அந்த டீச்சர் உள்ள என்ட்ரி ஆகு போதே நா என்ன பன்னுவ தெரியுமா அப்டியே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க் இருக்குதுல சோ அந்த டெஸ்க்கு கீழ போய் நான் ஒக்காந்துருவ அப்டியே போய் ஃப்ளாட் ஆய்டுவே படுத்துருவ யாரும் எழுப்ப மாட்டா கூப்ட மாட்டாங்க
சேர் சேர் சேர் சேர் செரி நறைய பேர் இருக்குனால தெரியாது எப்டியும் ஒரு அறுபது எழுபது பேர் இருப்பாங்க கிளாஸ்ல
நூத்தி பத்து பேர் இருப்போம் ஆமா நூத்தி பத்து பேர் இருக்கனால யாருக்கு தெரியாது
ம் ம் ம் ம் புரிது
அதனால வந்து நாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்றம் ஃபோர்து பீரியட் சோசியல சார் வருவாரு எந்திரச்சி ஒக்காந்துருவ அவரே கண்டுபுடிச்சிருவாரு அதனால இந்த ரெண்டு இதுல மட்டு இந்த ரெண்டு இதுல மட்டும் சி இது பண்ண முடியாது அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா அதே பிஃப்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ ஃபிப்த் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இந்த மாரி வரும்
ஓகே ஓகே இல்ல அவுங்க அப்பா என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க
சப்ஜ தமிழ்
தமிழ் ஓ பஸ்ட் பீரியட்டே அப்போ தமிழு சேர் சேர் சேர் ஓகே இல்ல அப்ப டென் த்க்கு அப்ப நீங்க எப்போ எக்ஸாம் போர்டு எக்ஸாம் இருக்குல அதுக்கு நடத்துவாங்க முக்கியமானது அதல்லாம் கவனிக்காட்டி அப்ப எப்டி நீங்க மேக்ஸ்லாம் கவனிக்கனும்ல
மேக்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா வரும் அதனால வந்து ஆக்சுலா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து நா வந்து டியூஷன் போயிடுவ ஆ மானிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி செவன் எயிட் அந்த டைமுக்குல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் போய்டுவ டியூஷன் போயிட்டா ஆ அங்க வந்து இங்கிலீஷு அது இங்கிலீஷு மேக்ஸ்சு சோ ரெண்டுமே சார் சொல்லி குடுப்பாரு ஏன்னா அவரு தா ஃபர்ஸ்ட் எங்ளுக் வந்து க்ளாஸ் சொல்லி குடுத்துட்டுருந்தாரு அவரு வந்து டெம்ப்ரவரி அவர் தா அப்றம் ஸ்டாப் வந்ததுக்கப்றம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வர்றது கடையாது அதனால அவர் கிளாஸ் பண்ண நடத் துறது எங்களுக்கு புடிக்கும் நாங்க மேக்சிமோ அந்த நாங்க எங்களோட ஸ் டூடன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் இப்ப வெளியூர்ல இருக்கவங்க வரதுக்கு கொஞ்சோ சான்ஸ் கம்மி வெளிய வெளியூர்லந்து சில பேர் வருவாங்க கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கறவங்க வர்றதுக்கு கொஞ்சோ சான்ஸ் கம்மி சோ அப்ப வந்து நாங்க எல்லாமே போவோம் கிளாஸ் முடிச்சோனே பாத் திங்கனா க்ளாஸ் முடியும் போதே ஆ அங்க எங்களுக்கு பெல் அடிக்கு பக்கத்துல தா இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தா இருக்கு ஸ்கூலு நாங்க எங்களோட டியூஷன் சென்று ஆனா கரெக்ட் ட்டா அந்த டைமுக்கு தா எங்க சார் விடுவாரு அங்க பெல் அடிக்கு பிரேயர்க்கு வேகமா ஓடுவோ எல்லா பேக தூக்கிட்டு இல்லன்னா பீட்டி சார் டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவாரு ஏ லேட்டா வரீக எல்லாரு அவங்களுக்கு தெரியு அங்க டியூஷன் போயிட்டுதா நாங்க எல்லாருமே வரோனு ஒருத்தர் ரெண்டு பேருன்னா பரவால்ல அது எப்டியு ஒரு ஃபிப்டி பேர் இருப்போ நாங்க ஒரு அம்பது பேத்துக்கு இருப்போ சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவரு வந்து கிளாஸ் அடிச்சு குச்சி வச்சுட்டே நிப்பாரு கேட்லயே பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்பற கேட்ட ஓபன் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு அடி வாங்கினதுக்கு அப்பற தா விடுவாரு
ஓ உங்களயு அடிப்பு கேல்ஸ்சயு அடிப்பாரா
ஆமா எல்லாருமாரி போயி இப்பதா இப்பதா வந்து பாத்தீங்னா ஸ்டூடெண்ட்ஸ வந்து பாய்ஸா இருந்தாலு சரி கேள்ஸ் ஸார்தாலு சரி அடிக்கிறதுக்கு பயப்பறாங்க சோ அப்பெல்லா அந்த மாரிலா கெடையாது செம வெளுத்து கட்டுவாங்க அது லெவன்து டு டுவல்துல எல்லா வந்து பாத்தீங்னா கெமிஸ்ட்ரி சாரு ஒரு மூங்கி குச்சி தனியா ரெடி பண்ணி வச்சிருப்பாரு பசங்க கிட்ட வேற சொல்லி வாங்கிட்டு வ சொல்லி வுடுவாரு எனக்கு இந்த மாரில வேணு அப்டீன் சொல்லி சோ அந்த மாரி மூங்கி குச் சியெல்லா வந்து பாத்தீங்னா வாங்கிட்டு வந்து வச்சிட்டு அடிப்பாரு பாருங்க தொண்ணூத் தி ஒம்போது மார்க் எடுத்தாலுமே ஏன்டா ஒரு மார்க் கம்மியா எடுத்த அப்டீன் அடிப்பாரு பாஸ்மார்க் எடுத் தாலுமே ஏ பாஸ் மார்க் மட்டு எடுக்கற அதுக்கு மேல எடுக்க முடியாதா அப்டினு அடிப்பாரு ஃபெயில் ஆனாலு அடிப்பாரு ஏ ஃபெயில் ஆன அப்டினு சொல்லி அந்த மாரி அவரு அடிக்காததே கெடையாது ஒரு நாளு கெடையாது கெமிஸ்ட்ரி சார்னா
ம் புரியுது புரியுது புரியுது
அந்த மாரி வந்து அது லெவன்த்து டுவல்த்து டென்த்தெல்லா வந்து பாத்தனா அவ அப்புற மேக்ஸ் வந்து பாத்தீங்ன்னா எனக்கு நல்லா மேக்ஸ் வருமா சோ மேக்ஸுக்கு ஒரு சார் ஒருத்தரு வருவாரு அந்த சார் வந்து பாத்தீங்ன்னா எனக்கு எப்பவுமே வந்து இதுல கிளாஸ் ரூம்ல நா கட் அடிப்பேனு அவருக்கு நல்லா தெரியு அவரு அவர் வந்து அந்த மேக்ஸ் பீரியடுக்கு மட்டு வந்து பாத்தீங்னா ரெண்டு செக்ஷன தனித்தனியா பிரிச்சிவேணா மேக்ஸ் வந்து புரியாது இல்லையா அதுக்காக அதுக்கு மட்டு தனியா வேற சா இன்னொரு டீச்சர் வந்து ஆ செவன்த்து ஏய்த்து படிக்கிற டீச்சர் சொ சொல்லி குடுக்கற டீச்சர் தா சோ அவ் அவுங்க தா வந்து மேக்ஸ் எடுப்பாங்க இவங்க எடுக்கிற மேக்ஸ் துக்கு எங்க டியூஷன் சார் எடுக்கிற மேக்ஸ்ஸுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்னா எத் ரெண்டு ரெண்டையு பாத்துட்டிருந்தமா கன்ஃப்யூஸ் ஆயிடு அப்டின் சொல்லிட்டு சோ நா வந்து யூஸ் பண்ண மாட்டா அத ஸ்கூல்ல இருக்கறத கேர் பண்ணிக்க மாட்டோ டியூஷன்ல இருக்கிறத மட் டுந்தா வந்து அந்த அந்த சப்ஜெட்ட மட்டுதா நாங்க வந்து இது பண்ணுவோ ஆ அப்போ வந்து பாத்தீங்னா அவரு உள்ள நுழைவாரு உள்ள நுழையும் பாதே நா டக்குனு கீழே உக்காந்து இருந்தந்தென்னா உள்ள என்றி ஆவாரு என் பேர சொல்லி கூப்டுவாரு கூப் ட்டு இருக்கியா கிளாஸ்ல அப்டிம்பாரு ஓ டக்குன்னு மேல எழுந்திருச்சிருவே சார் இங்கதா இருக் கே அப்டின்றுவே ஓகே ஓகே உக்காரு உக்காரு அப்டீனு சொல்லிட்டு அதுக்கப்புற மேக்ஸ் வந்து போடுவாரு கிளாஸ் சொல்லி குடுப்பாரு போட்ல ஆ ஆனா நா கண்டுக்கவே மாட்டே கவனிக்கவு மாட்டே அப்ப வந்து பாத்த நோட்ல எழுதவு மாட்டே அ சொல்றத கேளுங்ளே அவுரு வந்து எழுது வருவாரு ஆ ஏ பேர் சொல்லி கூப்டுவாங் மேக்ஸ் புரிஞ்சச்சா ஒனக்கு அப்னா சார் எனக்கு இது புரியவே இல்ல சார் அப்டினே எழுதலயா நீ இல்ல சார் எனக்கு புரில அதா யோசிட்டு இருக்குறே நீ கொண்டா நானு நா சொல்லி தரே வா அப்டின் சொல்ட்டு அவரே நோட்ட வாங்கி எழுதி குடுத்து சொல்லி குடுத்துட்டு பொயிருவாரு அதுனால என்னோட நோட்ல மேக்சிமம் அவுரு தா எழுதியிருக்குறாரு நா எழுதுன து கெடையாது ஸ்கூலோடதுல ஆனா டியூஷனோட இதுல வந்து பாத்தீங்ன்னா ஆன் அ அது அது வந்து கரெக்டா நாங்க தா எழுதனோ அவரு அது ஃபர்ஸ்ட்டுலா ஒக்காந்திருப்பனா அவுரு பாத்துடே இருப்பாரு அவுரு மூங்கி குச்சி வச்சிருப்பாரு அடிப்பாரு மார்க் கம்மியா எடுத்தாலு இது புரினாலு நல்லா சொல்லிக் குடுப்பாரு அந்த சாரு இன்னமு இன்னமு அவர எங்க பாத்தாலு ரெஸ் பெக்டா இருக்கனு கவுர்மெண்ட்டு வேலைக்கு ஜாப்பு ட்ரை பண்ணாரு பட் கெடைக்ல பிரேவேட்ல தா இன்னமு வொர்க் பண்ணிட்டு இருக்குறாரு அவுரு
புரிது புரிது ம்
ஒங்களோட மெமரிஸ் சொல்லுங்க ஸ்கூல் லைஃபு இல்ல ஃப்ரெண்ட்ஸ்கங்களோட இருந்தது
எனக்கு செவன்த் வர ஒரு ஸ்கூல்ல படிச்சே
ஓகே
பிரைவேட் ஸ்கூல் தா அங்கருந்து ரொம்ப வீட்டு பக்கத்துலயே இருக்க ஸ்கூலு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மி மொத்தமே ஏ கிளாஸ்ல ஒரு பதனஞ்சு பேரு அவ்ளோதா இருப்போ அங்க நா நல்லார்க்கு நா மாத்தி மாத்தி ஃபர்ஸ்ட் ரேங் செகண்ட் ரேங் தேர்ட் ரேங் மாத்தி மாத்தி எடுத்துகிட்ருப்போ ஈஸியா இருக்கு அதுக்கடுத்து எய்த் அப்ப கொஞ்சோ தள்ளி கொஞ்ச பெரிய ஸ்கூல்ல சேத்து வுட்டாங்க
அங்க போனா அங்கதா இந்த மாரி செக்க்ஷன்லா இருந்துச்சு மொத மொத பாத்து எங்க ஸ் கூல்ல செக்க்ஷன்லா கெடையாது ஒரே செக்க்ஷன் தா நா செவென்த் வர படிச்ச ஸ்கூல்ல
ஒங்கள அதா பதனஞ்சு ஸ்டுடண்ட்ஸ் இருக்கம்போது எப்டி பிரிப்பாங்க
ஆமா எயி்த்து போன பிறகு அங்க பாத்தாங்கன்னா ரெண்டு செக்க்ஷனு ஒரு செக்க்ஷனுக்கு நாப் பது பேரு அந்த மார்லா இருந்தாங்க அங்கெல்லா எல்லாருமே படிக்கிறவய்ங்களா இருந்தாய்ங்க
ஒகே ஒகே
ம் அதுக்கப்றோ நாங்க இருக்க ஸ்கூல்ல ஃபுல்லா ரொம்ப எல்லாருமே அந்த பதினஞ்சு பேர்தா இருப் போ எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்கள தா இருப்பாய்ங்க யாருக்குமே பெருசா எந்த சேட்டையும் பண்ண மாட்டாய்ங்க எந்த இதுமே இருக்காது எல்லாருமே நல்ல பசங்களா தா இருப்போ
ஆ
அங்க போனா எல்லாருமே சேட்ட ஒவ்வொருத்தே ஒவ்வொரு மாரி பண்ணிட்ருக்கா அந்த மாரி ரொம்ப எனக்கு அது ஃபர்ஸ்டு புதுசா இருந்துச்சு ரொம்ப உள்ள அந்த புது ஸ்கூல்குள்ள எல்லாருமே நெறைய வம்பிழுத்துட்டு வம்புழுளுக்க யாரயாச்சு அடிக்க வர இந்த மாரியே பண்ணிட்ருப்பாங்க பொண்ணுங்களு அப்டிதா பண்ணுவாங்க வம்புளுக்க மாத்தி மாத்தி ஒரு மாரி ரொம்ப அடாவடியா இருப்பானுங்க எல்லாருமே அது மொத மொதல போனப்ப புதுசா இருந்துச்சு ரொம்ப
ஓகே
அதுக்கப்பறோ அங்க போன பெறகு இந்த ஸ்கூல்ல நல்லா ரொம்ப படிக்க தேவல்ல ஆனா நல்ல மார்க் எடுக்கலா பழைய ஸ் இல்ல ஆனா இங்க போய் எவ்வளோ படிச்சாலுமே அவ்வளவோ மார்க்கே வராது ரேங்க் வந்து பதிமூணா ரேங்க்கு பதினாலா ரேங்க்கு இந்த மாரிதா வரு அதுக்கடுத்து எய்த்து நைன்த் அப்டியே கொஞ்சோ ஓடிடுச்சு அந்த மாரி மிடில்லாவே ரொம்ப பெருசால்லா யார் டயு காம்ச்சுக்க மாட்ட நா படிக்கிறேன்னு காமிக்க மாட்ட படிக் இல்லன்னு காட்ட மாட்ட அப்டியே சும்மா இருக்கிற எடமே தெரியாது என் பாதி பேருக்கு என்ன தெரியவே தெரியாது எய்த்து நைன்த்துல
ஓகே
பத்து படிக்கும்போது செக்க்ஷன் பிரிச்சுட்டாங்க ஆ அது எப்டி பிரிச்சாங்கன்னா நல்லா படிக்கிறவங்கல்லா ஒரு செக்க்ஷன் ஏ செக்க்ஷன்னு ஆ நல்லா படிக்காதவங்கல்லா பி செக்க்ஷன் இப்டிதா வருஷ வருஷோ பிரிப்பாங்க ஆனா நாங்க இருந்த வருஷோ என்ன பண்டாங்க பொண்ணுங்க எல்லாருமே ஏ செக்க்ஷனு அது போக நல்லா படிக்கிற பசங்க மட்டு ஏ செக்ஷனு மிச்ச எல்லா பசங்க ங்களு பி செக்ஸ்னு அப்டி பிரிச்சுட்டாங்க அந்த வருஷோ நா நா வந்து பி செக்க்ஷன் என்னைய பி செக்க்ஷன்ல்ல போட்டாங்க
ஓகே
அப்போ வன்ட்டு பி செக்க்ஷன் ஃபுல்லாவே பசங்க மட்டுந்தா எங்களுக்கு ஒரு இங்க்லீஷ் சர் வந்து க்ளஸ் டீச்சரா வந்தாரு அவர் வந்து சம்ம இவங்க எவ்வளோ எவ்வளோ வம்புளுக்குறானுங்களோ அதுக்கு ஈக்குவலா அவரு பண்ணுவாரு அவரு ஜாலியா பேசுவாரு அ சின்ன பசங்க கிட்ட பேசுற மாரி பேசிக்கிட்ருப்பாரு